ஹலோ மிஸ்டர் நா பேசறது கேக்குதா ஒங்களுக்கு ஆ நல்லா க்ளியரா கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் அப்றொ இன்னைக்கு டேலா எப்டி போது ஆ சாப்ட்டே சிஸ்டர் நீங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்ட்டங்க
ஓகே சிஸ்டர் ஒங்களுக்கு எப்டி டே போய்ட்ருக்கு
இதேதா ஆமா ஆமா ஐயோ ஏ கேக்குறீங்க காலைலருந்து ஃபுல்லாவே இங்க மோடொந்தா மழை வர மாரிதா இருக்கு அங்க
அ பரவாயில்லயே இங்க வெயில் கொளுத்துதே சிஸ்டர் பயங்கர வெயிலாருக்கு
ஆ ஆ பரவால்லையே ஆனா இங்க துணிலா காயப் போட்டதெல்லா வேஸ்ட்டா போயிருச்சுங் சிஸ்டர் ன்னா பண்றது அப்டின்ற மேரிதா இருக்கு ஆனா காயுமான் தெரியல ஏனா நாளைக்கு பிள்ளைங்களுக்குலா ஸ்கூல் வேறல ம்
யூனிஃபார்ம் எல்லா இது பண்ணி எல்லா ரெடி பண்ணி வெக்கிறதுக்கே இன்னிக்கு போயிடு
ஆமா ஆமா இவ்ளோ நாள் இருந்ததுலா தெரில இப்ப டக்குனு நாளைக்கு வரவு ஐயய்யோ என்னடா பண்றது எதுடா பண்றது
ம் இவ அதா இவள் நாள் எப்டி நெனச்சனா எப்படா ஸ்கூல் ஓபன் ஆவு எல்லாரையு அனுப்பிட்டு கொஞ்ச ரிலாக்ஸா இருக்லான்ற மாரி இருந்தது இப்போ ஐயோ காலைல எந்திச்சு லன்ச் ஸ்நாக்ஸு அ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்டியே யோசிச்சோனா ஐயயோன் இருக்கு
இனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா மெனுதா யோசிக்கணு
ஆமா ஆமா அந்த மெனு யோசிக்கிறதா இருக்கத்லே டஃப் ஆனது கால்ல என்ன செய்யணு அவனுங்களுக்கு விடிஞ் சதா எங்க வீட்லலா ரெண்டு பேத்துக்கு ரெண்டு விதமான டேஸ்ட் எ பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்காது ஆமா அவ்ங்க இந்த க்றிஸ் ஃப்ரை ஐட்டம் மட்டுந்தா ரெண்டு பேத்துக்கு ஈக்வலா பிடிக்கு ஆமா நான்வெஜ் கூட அவளுக்கு மீன் பிடிக்காது எ பையனுக்கு மீன் பிடிக்கு
ஓஹோ இங்க இப்டி பாத்தீங்கனா எங்க தம்பி பைய வந்துட்டு இருக்கா அவ இப்ப ஸ்கூல் அது போயிட்ருந்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்தா போ போறா அவனுக்கு நாங்க மெனுலா கேட்டோ எப் புட்ரா என்னடா பண்றது அப்டின் அவ ஒரு லிஸ்டா போட சொல்லிட் இருக்கா என்ன எப்பிட்டு எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவங்க ஸ்கூல்ல இப்டி சொல்லிருக்காங்களா சிஸ்டர் அ இப்போ மார்னிங் வந்துட்டு நீங்க சாப்ட வெச்சு அம்ச்சு விட்ருங்க ஆம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பாத்தோம்னா இது தரணு நீங்க கீரை வகைகள்லா செஞ்சு தரணு கட்லெட் செஞ்சு தரணு அப்டிஇப்டின் ஏதேதோ சொல்றாங்க
ஆமா ஆமா அந்த ஹெல்த்தி ஃபுட்டுன் சொல்ட்டு அவங்க செ க குடு அதெல்லா சாப்ட வீட்ல சாப்ட மாட்டாங்க ஆனா குடுத்து விட்டா ஆ மிஸ் மனசு கஷ்டப்பட கூடாதேன் சொல்ட்டு ஐஸ் வெக்கறதுக்காகவே சாப்டுவாங்க
உங்க கொழந்தைங்க அதெல்லா சாப்படுறாங்களா அதெல்லா
எல்லா எங்க வீட்ல இருக்கது ஃபுல்லா நான்வெஜ் பைத்தியங்க ரெண்டுமே நான்வெஜ் சிக்கன்தா ஏ மட்டன் கூட அவ்ளா பிடிக்காது
ஓஹோ ஏ நீங்க மட்டன்லா ஆரம்பத்ல இருந்தே ஊட்டி விட்ருந்துக்கலா இல்ல
சாப்டுவாங்க சிஸ்டர் முன்னலா சா அதாவது விவரொ தெரிற வரைக்கு சாப்ட்டாங்க ஆ பாப்பா இப்ப செகண் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போப்போறா தம்பி சிக்ஸ்த் போப்போறா அதாவ்து நீங்க சொல்ற மாரி இந்த வஸ்டாண்டட் செக்கெ வஸ்டாண்டட் வரைக்குமே ஓரளவு நம்ம குடுக்குறத சாப்ட்டாங்க இப்பொ கொஞ்சொ அந்த வெவரொ தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க இதுல்லா எனக்கு பிடிக்கல என இதெல்லா வேண்டா அது ஏம் பாப்பால்லா ரீசன் சொல்லுவா ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டிய கொஞ்சுனாலா ஆ அத பாக்க பாவமா இருந்ச்சு அதப் போய் கொல்றீங்ளே அ ப்டின் சொன்னா இவள்நாள் அதாண்டி சாப்ட்டனா அதெல்லா வேற இனிமே நா சாப்ட மாட் அப்ப கோழி பாவம்லையானா கோழி பாவமில்ல ஏங் கண்ணு முன்னாடி யாரு கொல்லல அப்டின்னுவா
ஏ சிஸ்டர் யோஷ்ச்சி பாருங்க இவ்ங் இவ்ங்க வயசுலல்லா நம்மலா என்ன இந்த மாரில்லா பேசிர்
ஆ அதான நம்ம குடுத்ததெல்லா சாப்ட்ருவோ அ எதையுமே நம்ம ஒமிட் பண்ணவே மாட்டோ
அதா அதா நம்ம ஸ்கூல் லைஃப்ல கொஞ்சொ டிஃப்ரெண்டா இந்த நெஜமா ஏன் கேக்குறீங்ளா அப்ப நமக்கெங்க இந்த மாரில்லா மெனு போட்டா நம்ம ஸ்கூல்லல்லா
அதான எங் வீட்லல்லா டெய்லி தயிர் சாதொ லெமனு இங்க லெமன வெச்சாலே ஓடி டுவாங்க லெமனா ஐயயோ எனக்குலா பிடிக்காது அப்டின்ட்டு ம்
நீங்க ஏதோ பொரியள் கூட சேத்தி தர்லால்ல அவ்ங்களுக்கு
நா இப்போ அதுனாலதா ஏதாவ்து வித்தியாசமா இந்த கட்லெட்டு் வெஜ்ஜு என்னத்தையா பேர சொல்லி காய்கறியெல்லா என்னமா பண்ணி பண்ணி
ஆ
ஆ லட்டு அந்த மாதிரி சொல்லி இந்த அவுள்ல லட்டு பண்றது அந்த மாதிரில்லா கொஞ்சக் கொஞ்சமா இப்பதா மாத்திட்ருக்கே
ஓஹோ அவுள் லட்டு பண்ணுவாங்ளா அது எப்டிங் சிஸ்டர் எந்த மாதிரி
அவுள ஊற வெச்சிருவாங்க சிஸ்டர் ஊற வெச்சிட்டு அத வந்து கொஞ்சொ என்ன சொல்றது நா நா கொஞ்சொ இது மாரி கிண்டிடுவே கேசரி மாரி கிண்டிடுவே கொஞ்ச நேரொ ஊற வெச்சிட்டு நம்ம கேசரி ஸ்டைல்ல ரவா கேசரி ஸ்டைல்ல பண்ணிட்டு நெய்யெல்லாம் போட்டு முந்திரி பருப் புலா வறுத்து போட்டு அத அப்டியே ல உருண்ட புடிச்சு வச்சுட்டு லட்டுன் சொன்னனா சாப்ட்டுருவாங்க ஆனா ஊறிரு நல்லா ஊற வெ ச்சிட்டு் ஆ இல்லன்னா சும்மாவே ஊற வெச்சிட்டு இந்த ஒரு பெரிய அவுள் விக்கு அது நல்லா ஊற வச்சு ட்டு அத அப்டியே கொஞ்சொ சீனி தேங்கா பூவல்லாம் போட்டு நல்லா புட்டு மாரி பெனஞ்சிட்டு அத வந்து சின்னச் சின்ன உருண்டையா பால் மாதிரி உருட்டு ஆ ஹெல்தி லட்டு அப்டி சொல்லி குடுத்தோம்னா சாப்ட்ருவாங்க அதா அவுள் லட்டுன் சொல்லக் கூடாது அதுக்கு பேர் அவுள் லட்டுன் பேர் வெக்கக் கூடாது கெல்தி லட்டு ஆமா ஹெல்தி லட்டு ஆமா ஆமா அந்த மாரி நம்மளா ஒரு பேர உருவாக்கி குடுத்தோன்னா சாப்ட்டுருவா
இங்க இவனுக்கு அப் ப்ரக்கோளில ஏதோ செய்ய சொல்லிருக்குறாங்களாமா
சே சேரி அது ரொம்ப நல்லது ஆ
ஆ அது தெரிய்ல என்ன பண்றதுன் தெரியில அப்பறொ யூட்யூப அடிச்சு பாத்தோ அப்றமேட்டுதா வந்துட்டு இப்டி செய்ணு அவ எதெதோ போட்ருந்தாதுல பிரோக்கோளில என்ன வேணு உங்களுக்கு கட்லெட் வேணுமா இல்ல எந்த மாதிரி வேணுனா போட்டுக்குது அப்பறொ ஆமா ஆமா அதா அது இந்த வைசு கொழந்தைங்களுக்கு குடுக்லாம சிஸ்டர் ஏனா ஃபஸ்டான்டட்தா அவ்ங்க போறாங்க
இல்ல குடுக்கலா அது டைஜிஸ் ஆய் டுல்ல புரோக்காலி வந்து ரொம்ப அந்த இது அதிகொம்பாங்க ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்குமாங்க ம் அது வந்து என்ன ரொம்ப இந்த கி ட்னி ஃபை வீக்கா இருக்கொவங்களா ப்ரோக்காலிதா குடுக்க சொல்வாங்க
ஓஹோ அது வேறைங்ளா
ஆமா நாங்க எங்க மாமியார் ரொம்ப ஹாஸ்பிடலைஸ்டாவே இருந்தாங்க கிட்னி ஃபெயிலியர் அவுங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஆ இப்போ அவுங்க இல்ல ஆனா அப்ப வந்து நா அவுங்களுக்கு வந்து டாக்டர் சஜஸ் புறோக்காளி நறைய கொடுங்க ஆ இது ஒய் ட் எக்கு இருக்குல வெள்ளை எக்கு வந்து அதாவது பாயில் பண்ணி மஞ்சக்கரு இல்லாம ஒரு நாளைக்கு மூணு எக்கு குடுக்க சொல்லுவாங்க அது குடுத்தோனா ஆ அவுங்களுக்கு அந்த அது வந்து கிரியட்டி சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அந்த லெவல் வந்து அதிகமானாதா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகு ஃபெய்லியர் ஆயிருச்சுனா அந்த கிரியாட்டின் வந்து நம்ம உடம்புல கூட ஆரம்பிச்சுரு அதாது ஒரு த்ரீ வரைக்கி இருக்கலா த்ரீ பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணா மட்டுந்தா அவுங்கனால என்ன சொல்றது இந்த லைஃப் வாழ முடியு அந்த ஸ்டேஜ் வந்துருவாங்களா அது அந்த கிரியாட்டின் லெவல் கூடாம இருக்றக்கு அந்த புரோக்காலி தா குடுக்க சொன்னாங்க
ம் ஆனா நம்ம நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்ததுப்போ இந்த மாதிரில்லா கூட இல்ல அ இப்போ நம்ம ஸ்டைலே வேற மா
ஆமா இப்போ நம்ம ஸ்டைல் வந்து காய்கறி நெறைய சாப்டுவோ நம்ம வந்து பாயில்டு அதாது வேக வச்ச காய்கறிகள் நம்ம நெறையா சாப்டுவோ கூட்டு வெப்பாங்க பாத்தீங்களா ஃப்ரை பண்ணி குடு க்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஃப்ரை ஐட்டோ நம்ம குடுக்கவே மாட்டாங்க
எங்க குடுத்தாங்க அது இப்பதா இவுங்க எதோ போட்டேடோ ஃப்ரைன்றாங்க
க்கிழங்கெல்லா கடவுள பாத்த மாதிரி இருக்கு எங்க அம்மா உருளக்கிழங்கு ஃப்ரை பண்ணாங்கனாலே வருஷத்துல அரொண்டு ஒரு மாசத்துல ஒரு நாள் பண்ணுவாங்க அது எண்ணெ எவ்வளோ செலவு பண்றது எதுக்கு இவ்ளோ இது வேஸ்ட் ஆகு அப்டிண்டு ஆமா இப்ப நாளா ஒ ஒரு வாரத்துல ரெண்டு நாள் உருளக்கிழங்கு ஃப்ரை பண்ணணு இல்லன்னா சாப்ட மாட்டானுங்க
ஓ அந்த அளவுக்கு அவுங்க அதுக்கு அடிக்டட் ஆயிட்டாங்களா அடிமை ஆயிட்டாங்களா ஆ
சேப்பக்கெழங்கு சேனக்கெழங்கு எல்லாமே இந்த கிழங்கு ஐட்டோந்தா
பரவல்ல சிஸ்டர் அது அந்த சேப்ப கிழங்கல்லா அது ரொம்ப ஹெல்தி தால ஒடம்புக்கு
ஹெல்தி அது இப்பதா இன்ட்ரோ பண்ணிருக்கே புடலங்காய என்ன பண்ணுவேனா புடலங்கா சாப்ட மாட்டாங்க சோ அதனால புடலங்காய வேக வெச்சு ஆகா வேக வைக்க மாட்டே அத ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிப்பே ரிங் மாதிரி அப்டியே அப்டியே நல்லா தோல சீச்சிட்டு கட் பண்ணிட்டு லேசா ஒரு டூ மினிட்ஸ் வந்து சுடுதண்ணில போட்டு எடுத்துட்டு நம்ம சிக்கன் மாரி கான்ஃப்ளவர் மாவு சிக்கன் பொடி உப்பு போட்டு கொஞ்சோ பெரட்டிட்டு எண்ணெய்ல போட்டு குடுங்கலே சூப்பரா இருக்கு அது பிடிக்கு பிள்ளைங்களுக்கு
பிஞ்சிறாதா ஏன்னா இப்ப நம்ம அது வேக வெச்சு எடுக்குற ப்ப கொஞ்ச கொஞ்சோ
அதுதா சொல்றே வேக வைக்க கூடாது லைட்டா சுடுதண்ணில தா போட்டு எடுப்பே வேக வைக்க மாட்டே நீங்க அப் டியே கூட ஒல்லியா நறுக்குனீங்கன்னா நம்ம அப்டியே போட்றலா கொஞ்சோ பட்டையாவே னு அந்த இது உடையாம இருக்கனா கொஞ்சோ நம்ம திக்கா அருப்போம்ல கொஞ்ச தின்னா அகலமா வெச்சு அரு கட் பண்றப்போ கொஞ்சோ தண்ணில சுடுதண்ணில போட்டு எடுக்கலா இல்ல ஒரு ஒரு நிமிஷோ கொதி உட்டு எடுத்தோனா லைட்டா டிப் பண்ணி அந்த நம்ம மாவுல டிப் பண்ணும் போது ஒடயாது ஒவ்வொரு பீஸா போடனு ஆனா ஒவ்வொரு பீஸா போட்டு போட்டு என்ன இவுங்க மிஞ்சி போனா ஆளுக்கு ஒரு ஆறு ஏழு ஸ்லைஸ் சாப்டுவானுங்க டிஃபனுக்கு ஆமா அதா அது எதாது காய்கறி சாப்ட வைக் கிறதுக்குனு ஒரு மெத்தட பாத்து பாத்து யூடூப்ல பாத்து பாத்து செய்றது உம்
அதா சிஸ்டர் ரொம்ப எப்டி சிஸ்டர் இவ்ளோ வேலல்லா கத்துக்கிட்டீங்க நீங்க சமைக்கிறதுலல்லா
சமைக்குறதா நான் வந்து அக்கா இல்ல எ ரெண்டக்கா இருக்காங்க சோ அக்கா வந்து ச அவுங்க கொழந்தைக்கு செய்றத நமக்கு சொல்லுவாங்கல்ல அத இன்ட்ரோ பாத்துட்டு செய்றது தான் நா மோட்லி ஹோட்டல்ல வாங்கி தர மாட்டேன் ஃபிரைட் ரைஸ் நானே பண்ணிடுவே ஆ பாஸ்தா குடுத்துருவே ஆ கொத்து புரோட்டா பண்ணுவே புரோட்டாவே பண்ணுவே அ ஆன அந்த அளவுக்கு கொஞ்சோ லேர்யர் வரல நாலு ஓரளவு லேயர் வர்ற மாரிலா வச்சுலா பண்ணிருவே
ஐயோ எனக்கு ஒரு தடவ நா புரோட்டா செஞ்சே சிஸ்டர் நானு எனக்கு அது சுத்தமா வரவேல்ல எல்லா விதோ லேயர் லேயரா போட்டு பாத்தா ந நார்மலாவு வரல எனக்கு சுத்தமா அது எப்டி நூல் நூலா வருனு சொல்லுவாங்கல அதுவு வரல எனக்கு
சேரி சேரி நானு இந்த ஹோட்டல்லாம் போய் வெயிட் பண்ணுவோ பாத்தீங்களா அந்த நேரம் அவனுக என்ன ப் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாத்துட்டே இருப்பேன் அத வச்சுதான் தெரியும்
ஆனா நான் யூடியூப்ல தான் பாப்பாப் பேன் அதுலதான் நான் பாத்து சேரி எப்படி சமைக்கிறாங்க ஒருதடவ நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே அப்டின்ட்டு அதுலதான் பாத்தேன் அதுல பாத்துதான் அளவெல்லாம் கரெக்டா போட்டேன் ஆனா என்ன ஆயிருச்சு ரொம்ப ப ஊற வைக்கனுமா அத
ஆமா அதாவது ஒரு இப்ப மூணு மணி க்கு ஊற வைக்கணும் இந்நேரம் ஊற வச்சீங்கன்னா நீங்க நைட் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு அதை வந்து பண்ணும் போது நல்லா வந்து அந்த புளிச்சிரும் அந்த ஈஸ்ட் சேப்பாங்க பாத்தீங்களா நம்ம ஈஸ்ட் வந்து புளி கிற தன்ம வந்து ஆட்டோமெட்டிக்கா வறதுக்காக நம்ம இவ்ளவு நேரம் ஊற வக்கி அந்த மைதா மாவுல வந்து புளிச்சா அது ஒரு மாரி இழுத்து இழுத்து வரும் சாஃப் ட்டா வரும் நீங்க உடனே பேசஞ் சு உடனே பண்ணனோம்னா கட்டியாருக்கும் ஒரு இந்தளவுக்கு மேல தேய்க்க வராது புரியுதா அந்த மாதிரி உம் அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்
அ ட்ரை பண்ணி பாக்கறேன் ஏனா லாஸ்ட் டைம் பண்ண அது நல்லாவே வரல நான் எப்போ பண்ணனா ஒரு அஞ்சுமணிக்கு பண்ணிட்டு ஒரு ஏழு மணிக்கலாம் செய்யலான்டு ஆரம்பிச்சிட்டேன் நான்னு
உம் உம் அதுக்குத்தான் அந்த முட்ட தயிர் கொஞ்சம் ஊத்த சொல்வாங்க இதெல்லாம் ஊத்திட்டோன்னா இன்னும் நல்லா புளிக்கும்
முட்டையே போதுல்ல தயிர் ஊத்தணுமா
தயிர் ஒரு ஸ்பூன் ஊத்திப்பாருங்களே நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தியு சேரி அ பூரி எல்லாத்துக்குமே எங்க எங்க அம் சின்ன மாமியார் சே சொல்லுவாங்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஊத்திக்கிட்டீன்னா நல்லா இருக்கும் அப்டிம்பாங்க நானா இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த லீவ்ல தான் தெரிஞ்சிது நான் ஒரு நாள் செஞ்சேன் பூரி யே நல்லாதா இருந்துச்சு உம் அது சப் சப்பாத்திக்கு வேனா ட்ரை பண்ணலாம் அவங்க சொல்லுவாங்க நான் தயிர் ஊத்துவேன் என்ன ஊத்துறீங்களோ இல்லையோ கொஞ்ச தயிர் ஊத்தி து மாவு பசஞ்சு வைங்களே நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அப்டின்னாங்க
பரவால்ல நானும் ட்ரை பண்றேன் சிஸ்டர் ஏன்னா இது வரைக்கும் நா ட்ரை பண்ணதுல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் நானு
சேரி சிஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நறைய ரெசிபி இந்த மாரி நம்ம ஷேர் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோல்ல உம்
இப்ப அதெல்லாம்
நானே இந்த இவங்க சாப்ட வைக்கதுக்கா கொஞ்ச கொஞ்சமா யாருட்டனாலும் கேப்பேன் இத சாப்டுவீங்க அத எப்டி சாப்ட்றீங்க அப்படின்னு
ஆஹ் பரவால்லையே பிள்ளைங்க நம்ம சாப்பிட்டா ரொம்பதா நமக்குதான ச
ஆம்ம ச ஆமா சிஸ்டர் நம்மதா நம்ம சாப்டுவோ அது அவங்க சாப்டாதுங் போது அவுங்குளுக் ஒரு டிஷ்சு தேட வேண்டியதா இருக்கு இதுனா எல்லாரு சேந்து சாப்ட்டுக்கலால்ல உம் ஆ சேரி ஓகே மா டைம் கரெக்ட் முடிஞ்சுடுச்
அ ஆ ஆமாம்மா முடிய போது
சேரி சிஸ்டர் நீங்க எவ்ளோ கண்டினியூ பண்ணிட் திருப்பியு கால் பண்றீங்களா
ஆ ஆ பாக்கலா சிஸ்டர் அப்பறோ அ நன்றி சிஸ்டர் நன்றி